தோழி வணக்கம் நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேம்மா
ம் தோழி நம்ம என்னோட ஃப்ரெண்டோட ஆபீஸ்ல சில வேலைகள் நம்ம எடுத்து பண்ணனோல
ஆமா
ஆ ஆ அதுக்கு வந்துட்டு சேலரி போ ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க தோழி
செரி
நீங்க உங்களோட ய வேலைகள் முடிச்சுட்டு அத வந்து இது பண்ணி அனுச்சிட சொன்னாங்க
ஆ செரி செரிங்கம்மா
செரிங்க தோழி ஆ இன்னைக்கு நா எதுக்கு கூப்ட அப்டின்னா ம் ஒரு சின்ன தலைப்பு பத்தி பேசலா அப்படின் சொல்லிட்டு கூப்ட்டு இருந்த தோழி ஆ பெண்கள் வந்து நம்ம கல்விய தவிர
ம்
வேற என்ன வகையான கூடுதல் தகுதிகள் வந்து நம்ம வளர்த்துக்கிட் ட்டோ அப்டின்னா நம்மளுடைய அன்றாட செயல்கள் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தத்துல இருந்து விடுபடலாம் அப்பங்கறத பத்தின சில உளவியல் ஆலோசனைகள் பத்தி கலந்துரையாடலா அப்டின்னு சொல்லிட்டு நா உங்களுக்கு பேசிருக்கே தோழி
சேரிமா உரலலாமா
ஆ சொல்லுங்க தோழி
ம் பெண்கள் வந்து அ படிப்ப தவிர ஒரு சில வீட்ல வந்து படிப்போட நிறுத்திருவாங்க ஒரு சில வீட்ல வந்து டிகிரி படிக்க வைப்பாங்க கல்யாணம் பண்ணி குடுப்பாங்க ஒரு சில வீட்ல வறுமையின் காரணமா ஒரு ஓரளவுக்கு படிக்க வச்சுட்டு கல்யாணம் பண்ணி குடுத்துருவாங்க அப்டி இரு அப்டி இருக்கும் போது பெண்கள் வந்து துணிச்சலா வெ பைக் ஓட்ட கத்து குடுக்கலா எ எதாவது அந்ந டூ வீலர் இவங்க மொதல்ல தெரிஞ்சுக்கணு சின்ன வயசுல எப்டியு எல்லாரு சைக்கிள் ஓட்ட பழகிருப்பாங்க இவங்க தெரிஞ்சுன்ட்டு ஒரு லைசன்ஸ் வாங்கி இவங்க எப்டியு வெளியில போக்குவரத்துக்கு அத பயன்படுத்தின்டுருப்பாங்க அதனால வீட்ல இருந்தபடியே நாலுலே எ பெண்களுக்கு பெண்களே சொல்லி தரோன்னனு சொல்லி அ இந்த மாரி வண்டி ஓட்ட சொல்லி குடுக்கலா
நிச்சயமா தோழி
அதே மாரி கார் ஓட்ட தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கார் ஓட்டவும் பயிற்சி குடுக்கலா இது வந்து நமக்கு ஒரு நல்ல வருமானோ ஆ பிளஸ் நமக்கு நம்ம பெண்களுக்கு வந்து ஒரு நம்ம நம்மனால நம்ம ஒரு உதவி செஞ்சோன்ற மாரியு இருக் க்கு நமக்கு அது ஒரு வருமானமா இருக்கு ரெண்டு வித லாபோ அதுல அதே மாரி இந்த சின்ன சின்ன பசங்களுக்கு டூஷன் எடுக்கலா அப்பறோ இந்த ம் அ இந்தந்த கூ கூட போடுறதெல்லா சொல்லி் குடுக்கலா கை வேலையெல்லாம் சொல்லி குடுக்கலா
நிச்சயமா தோழி
அப்பறோ அந்த அந்த எடத்துல வந்து ரொம்ப கடையே இல்ல எந்த கடையு இல்ல அப்டின்னு இருக்கும்போது நம்ப வீட்டு நம்ப வீட்டு வ இதுலயே வராண்டாலேயே ஒரு சின்ன கடை மாரி போட்டு பாலு தயிர் கொழந்தைங்களுக்கு பிஸ்கெட்டு அந்த மாரி மிட்டாய் இதெல்லா விக்கலா அப்டி இல்லன்னா ந ந்த ஸ்டேஷனரி கட மாரியு வச்சுக்கலா மாரி இந்த ப பக்கத்துல பள்ளிக்கூடோ இருக்கு பசங்க ரொம்ப தூரோம் போய்தா ஸ்கேலு பென்சில் அ ஒயிட் பேப்பர் இதெல்லா வாங்குறாங்க அப்டின்னா அது அருகாமையிலே நம்ப வச்சு ந்து நமக்கு அது பயன்படு பசங்களுக்கு அது பயனடைற மாரி பாத்துக்கலாமா
நிச்சயமா தோழி ஆ சரியா சொன்னீங்க இப்ப அதே மாதிரி பெண்கள் வந்து தொறந்து வீட் ட்டு வேலைகள் அல்லது அலுவலக வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும் போது நெறைய பெண்களாகட்டு ஆண்களாகட்டு அவங்களுக்கு நெறைய மன அழுத்தங்கள் வந்து இயல்பாவே இன்றைய காலகட்டங்கள்ல ஏற்படுது
ம்
அதுலருந்து விடுபட என்னென்ன செயல்கள் செய்யலாம் அப்டிங்கறதையு பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம் இப்ப வந்து பாத்தீங்க அப்டின்னா அன்றாடம் அ வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சோர்வு அல்லது மன அழுத்தத்த நீக்குறது க்கு மெயினா அவுங்க வந்து தனக்குன்னு சொல்லி தன்னுடைய நேரத்த அ ய தனக்கு ஒவ்வொரு பெண்களுக்குமே வந்து ஏதாவது ஒரு செயல்ல வந்து அவுங்களுக்கு விருப்பம் இருக்கும். இப்ப ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா எழுத்து துறையில விருப்பம் இருக்கும் புத்தகங்கள் படி தை இப்ப நாங்க வழக்கமா எங்க வீட்ல என்ன பண்ணுவோ அப்டின்னா ஆ வாரமலர் சிறுவர் மலர் அந்த மாதிரி புத்தகங்கலெல்லா வருதுல்ல தோழி அதுல வந்து பிடித்த பகுதிகளை வந்து படிச்சுட்டு அத பத்தி விமர்சன கடிதங்கள் எழுதரதுன்னு சொல்லிட்டு அ ஞாயித்துக்கிழம ஞாயித்துக்கிழம தினமலர் பேப்பரோட வரக்கூடிய வாரமலர்ல வந்து ஒரு போட்டி மாதிரி நடத்துவாங்க தோழி வாரம் தோறும்
ம்
அந்த புத்தகத்துல வரக்கூடிய கட்டுரைகள் பலவிதமான கட்டுரைகள் வருங்க நமக்கு சிறுகதை வரு அதுக்கப்புறோ அ அதாவது உண்மை சம்பவம் வரும் கடி ஜோக் க்குகள் அந்த மாதிரி வரும் கவிதைகள் வரு நிறைய பல்வேறுப்பட்ட துறைகள்ல இருந்து அதுல நிறைய எழுத்தறுகள் வந்து எழுதிரு ப்பாங்க நமக்கு எ எந்தெந்த பகுதி பிடிக்குதோ படிச்சுட்டு அந்த பகுதிய பத்தி நம்ம வந்துட்டு ஆ விமர்சன கடி தம் எழுதி போட்டோ அப்டின்னா குலுக்கள் முறையில நமக்கு தேர்ந்தெடுத்து நம்மளுடைய கடிதம் வந்து பிரசுரிக்கப்படும் அப்படி பிரசுரிக்கப்படுறது க்கு வந்து நமக்கு குறைந்தது இருநூற்றி ஐம்பது ரூபாயில இருந்து ஊக்கத்தொகையாக ஒவ்வொரு போட்டிக்கு தகுந்த மாதிரி அ ஆ கிஃப்ட்டு வந்து நமக்கு குடுப்பாங்க தோழி அது நாங்க நறைய கடிதங்கள் எழுதி போட்ரூக்கோ எல்லா வாரமு எல்லாத்தோட கடிதமு வராது இப்ப ஒரு ஒ ஒ நா வாரத்துக்கு மாதத்துக்கு நாலு வாரோ எழுதி போ ட்டோனா ஒன்று ரெண்டு கடிதங்கள் வந்து பிரசுரிக்கப்ப பிரசுரம் வரும் குலுக்கள் முறையில தான் தேர்ந்தெடுப்பாங்க ஆனா நி நிச்சயமா வந்து வரும் தோழி அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வாரமலர்ல நிறையா வாசகர்கள் கடிதம் வந்து என்னோடது பிரசுரம் ஆயிருக்கு ஒரு நான்கைந்து வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய பொழுதுபோக்கே வந்து இதுதா
ஆ
அதே மாரி சிறுவர் மலர்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டு உலவு சிறுவர் மலர்னு ஒரு பகுதி இரு க்கு தோழி நம்ம சிறுவர் மலர் எத்தன வருஷோ படிக்கிறோ அதனால நம்மளுடைய அனுபவங்கள் என்ன அப்டிங்கறத வந்து ஒரு பத் து பனிரெண்டு வரிகள்ல வந்து கடிதங்களலா நம்ம வந்து எழுதி போடணு அந்த கடிதங்கள் எழுதி போடும் போது பாத்தீங்கன்னா எழுதி போட்டு ஒரு ஏழு எட்டு மாசோ பிரசுரமாகவே இல்ல சரி வராது போல அப்டின்னு சொல்லிட்டு நாங்களும் அதை வந்து மறந்து ட்டோ தோழி ஆனா அது ஒரே ஒரு கடிதம்தா பிரசுரமாகு ஆனா ஒரு ஏழு எட்டு மாதங்கள் கழித்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சனிக்கிழம அந்த புத்தகம் வந்திருக்கு நாங்க யாருமே கெவுனிக்கல அன்னைக்கு என்னோட கடிதந்தா பிரசுரமா இருந்துருக்கு சாய்ந்தரோ ஒரு மூனு நாலு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா செரி சும்மா வேலயெல்லா முடிச்சுட்டு டயர்டாருக்கு கொஞ்ச நேரோ படிக்லா அடுத்த வாரத்துக்கு எதாவ்து லெட்ரு எழுதி போட்லா அப்டின் சொல்லிட்டு படிக்கும்போது பாத்தா திடீர்னு பாத்தா என்னுடைய கணவருடைய புகைப்படம் வந்து அதுல இருந்துச்சு தோழி
ம்
என்னடா இது இவரோட புகைப்படம் இருக்கு அப்டின் பாத்தா கீழ மகேஸ்வரி ரவிக்குமார் அப் டின் போட்டு உங்க கடிதம் தேர்ந்தெடுக்க பட்டுள்ளது அப்டின் சொல்லி ய நம்ம ஒரு ஏழு எட்டு மாதங்ளு அதாவ்து வாரமலர் வந்து ஒன்று ரெண்டு மாதங்கள்லயே நம்ளுடைய கடிதம் வந்துடு சிறுவர் மலர் வந்து நமக்கு சிறிது மாதங்கள் எடுக்கும் தோழி ஏனா ஒரே ஒரு கடிதம் தா தேர்ந்தெடுப்பாங்க பல்லாயிரக்கணக் கான மக்கள் வந்து எழுதி போடுவாங்க அப்டி தேர்ந்தெடுத்து அதற்கு வந்து ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையு வந்துட்டு குடுத்தாங்க தோழி
ம் பரவால்ல அதே மாரி அதுல ந நா கோடிட்ட எடங்களை நெரப்புக
ஆ
அதெல்லா கூட வெப்பாங்க அதெல்லா கூட ஐநூறு ரூவா அப்றோ ஆறு வித்தியாசங்கள் கண்டுபிடி
ஆறு வித்தியாசங்க ஆமா தோழி குறுக்கெழுத்து போட்டி அதே மாரி பாத்தீங்கன்னா தினத்தந்தி பேப்பர்ல வந்து தமிழ் சொற்களை உருவாக்குக அதாவ்து குடு த்துருவாங்க அதுல வந்து நம்ம பதினஞ்சு அல்லது பதினாறு சொற்கள் வந்து அவுங்க குடுத்திருக்கிற எழுத்துக்கள் வச்சே நம்ம வந்து உருவாக்கணு தோழி ஆ அதுல எவ்ளவு யார் அதிகமா உருவாக்கிருக்காங்ளோ சரியா உருவாக்கிருக்காங்ளோ ஐ அதுல ஐந்து நபர்கள வந்து தேர்ந்தெடுத்து குடு ப்பாங்க தோழி அது ஒரு சிறந்த பொழுதுபோக்காரு க்கு அதே மாதிரி ஓவியம் வரையறது வந்துட்டு ஓவிய திறமை இரு க்றவங்க ஓவியங்கள் வரஞ்சா அது வந்து ஆ பிரசுரம் பண்ணலா
ம்
ஆ அதுக்கப்றோ ஸ்கூல் பணிகளுக்கு போய்ட்டு வரும்போது ஓய்வு நேரத்துல வந்து பாத்தீங்க அப்டின்னா ஆ மாணவர்வக்கு வந்து இந்த செவத்துலல்லா வந்துட்டு நமக்கு வாசகம் எழுதி போடுவாங்கல்ல தோழி அது வந்து போட்டியா நடத்துவாங்க
ஆ
அவே மாணவர்களுக்கு வந்து நா எழுதி குடுத்தே ஒரு தடவ ஆ மேம் எழுதி குடுங்க நீங்க எழுதுவீங்கல்ல அப்டின் சொல்லி கேட்டனால எழுதி குடுத்தே அப்ப அதுல வந்து சில வாசகங்கள் வந்து முதல் பரிசு வந்து பெற்றது தோழி
சுவரொட்டி விளம்பர
ஆ சுவரொட்ரி விளம்பரம் அந்த இரண்டு வரிகள்ல எழு துவாங்கல்ல தோழி ஒரு ஆ இரண்டடி இரண்டடில எழுதுவாங்கல்ல அதுல
அது வந்து உண்மயாவே ஒரு ஒரு மகிழ்ச்சியான பொழுதுபோக்குன் தா சொல்லணு
நிச்சிமா
ஆ அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா சில பெண்கள் வந்து தன்னுடைய உளவியல் இது அல்லது உடல் ஆரோக்கியத்துக்காக யோகா செய்யறது அல்லது ஜிம்முக்கு போறது கிரௌண்டுக்கு போய் வெளையாடுறது ஒரு சில பெண்களுக்கு நிச்சயமா விளையாட்டு துறையில வந்து அவுங்க ரொம்ப சிறந்தவங்களா இருப்பாங்க
ம்
அ அப்றோ அந்த மாரி துறைகள்ல வந்து மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது அதாவது இவங்களே கூட மாறத்தான் அல்லது குறிப்பி ட்ட வயதுக்கு மேல வாக்கத்தான் அதாவது ஓடும் பயிற்சியை போலவே ஆ ஓரளவு வயது அதிகமானவங்களுக்கு நடை பயிற்சி வந்து வெப்பாங்க தோழி
ம் ம்
அதுல எல்லாங் கூட நா வந்து பங்கெடுத்திருக்கேன் பரிசு வாங்கினது கிடையாது பட் இருந்தாலு பங்கெடு த்து சான்றிதழ்கள் அந்த மாரி வந்து வாங்கிருக்கேன் தோழி
பரவால்ல உங்க ஊர்ல அந்த மாரி எல்லா வெக்கறாங்க எங்க நகரத்துல அதெல்லாங் கெடையாது
ஓ அதே மாரி பாத்தீங்கன்னா பொங்கல் சமயங்கள்ல எல்லா வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கோல போட்டி வெப்பாங்க தோழி ஆ கோலபோட்டி கயிறு இழுக்கும் போட்டி
அ
அதெல்லா வருடத்துக்கு ஒரு முறையா வந்து ஆ தலைவர்கள் எல்லா சேந்து வந்து நடத்துவாங்க தோழி அதுல வந்து ஒரு என்னங் தோழி
இங்க ச எங்க நகரத்துல எல்லா கோ கோல போட்டி உண்டு அப்றோ நெறயா குட்டி குட்டி திங்ஸ் எல்லா விப்பாங்க அந்த மாரி டைம்லதா அதெல்லா கெடைக்கு அதுக்காக பைசா சேத்து வெச்சுன்டு போய் வாங்குவோ
ஓ சரிங்க தோழி சரிங்க உங்களுக்கு விருப்பமுள்ள துறை சொல்லுங்க ஆன்லைன்லயுமே நெறையா போட்டிகள் வந்து நடத்துறாங்க தோழி கோவிட் சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணோனா யாருமே வீட்ட வி ட்ட நம்ம வெளில போக முடியாதில்ல அப்ப நாங்க என்ன பண்ணோ அப்டின் னா என்னுடைய மகன் வந்து ரொம்ப சிறு வயது தோழி ஆ நாலாவது அஞ்சாவது அவ்ளதா வந்துட்டு படிச்சிட்டு இந்தான் என்ன பண்றதுன் தெரல மூண் ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் நமக்கு லாக்டவுன்லதான தோழி இரு ந்துது அப்ப வந்து பாத் தீங்கன்னா தினமலர் பேப்பர் வந்து ஓவிய போட்டி வந்து வெச்சாங்க தோழி
ம் ம்
நம்ம வீட்லயே வந்துட்டு நம்ம வரைஞ்சு நம்ம வந்து மேல் அல்லது தபால் மூலமா அனுப்பணு அப்டி அனுப்ச்சு அவுங்களுக்கு அதிக ஓட்டு யாரு க்கு விழுகுதோ அவுங்க வந்து தேர் தேர்வாவாங்க தோழி அப்டி வந்து பாத் தீங்கனா லட்சக்கணக்கான மக்கள் தேர்வானதுல ஆ என்னுடைய மகன் வந்து இரண்டாவது பரிசு இரண்டாம் பரிசு வந்து நாலு பேத்துக்கு குடு தாங்க தோழி
ஓகே
அதுல வந்து க என்னுடைய மகனுடைய ஓவியமு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆ கிண்டில் டிவைஸ் அப்டின் சொல்லுவாங்க அதாது என்னன்னா ஆன்லைனில் புத் தகம் வாசிக்கும் கருவி தோழி நமக்கு டேப் மாதிரியே இருக்குங்க ஆ ஆன்லைன்ல எல்லா புக்கையு நம்ம டவுன்லோட் பண்ணி படிச்சுக்லா தோழி
ஆ அ
அந்த பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வீட்டுக்கே வந்து புகைப்படமெல்லா எடு த்து அந்த பரிசு பொருள வந்து மகன் கைல குடுத்து ஃபோட்டோ எடுத்து அந்த பரிசு பொருள குடுத்துட்டு போனாங்க தோழி
ஆ நல்ல விஷ்யோ நல்ல விஷ்யோ
வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவம் அப்ப அந்த மா திரி நம்ம வீட்டுக்குள்ள இருக்க வச்சுட்டாங்களே அப்டிங்கிற